கேக்குதா
அலோ
ஆ கேக்குதா என்னா பண்ற
ம்
புரிய்ல
தூங் வெக்கிறே பாப்பா வ
ஓ அந்த ப்ராசஸ் நடக்தா கண்ண மூடுதா மூட்லையா
தன் கீழே மன் கீழே என்னாது
ம் ம் தூங்க வச்சுட்டு சாப்பாடு செய்யணுமா
ம் இல்லனா நொய் நொய்யினு அழுவா அதாவது தீந்து போது அப்புற தட்டு அப்புற தீஞ்ச போனா நல்லா இருக்காதுல
ஆமா
ம் ம் சேர் சேரி அப்புற இந்த பைபிள் படிப்பு எல்லா அதுல இருந்து எதுனா ஒன்னு சொல்லு ஆ கேக்கல எனக்கு
என்னது
நீ ஒரு ஸ்டோரி சொன்னல்ல பைபிள்ல பாத்தேன் சொல்லிட்டு
ஆ அந்த அதுவா
அந்த மாரி எதனா சொல்லே வேற சொல்ற
இப்ப படிச்சே நானு
ஓகே ஓகே
கேக்கல
அது எடுக்கத்துகே நேர இல்லன்றா
ஓ ஓ சேர் சரி புரியல
எதுவும் பண்ண முடியுமாது
ஆ ஆ பாப்பா வச்சுட்டா
ம்
என்னா சொல்ற
நானே படிக்கலன்னு சொல்லுவாங்க
சேரி
எங்க எது வச்சுனு பட்ச்சு முச்சுச்சு உ கூ டைம் வரு
ஆ ஆ ஆமா
கேக்கல
உங்களதா படிக்கணு கேப்பாங்க வீட்லதானக்கிறோ பொறுமயா படிச்சுகுவோ
அப்டியா அவங்க கேப்பாங்களா சர்ச்சுல கேப்பாங்க
சர்ச்சுல வந்து படிப்பாங்க பைபிள வச்சுனு ஒரு ஒரு அக்க படிச்சு சொல்லுவாங்க
ஓ அதுக்கான அர்த்த சொல்லுவாங்களா
ம் விருப்ப இல்ல நடக்கணும் அ பைபிள்ள என்ன சொல்றானா எல்லாரு ஒ துமயா இருக்கணு யாரு ம் கேட்டதே செய்ஞ்சாலு நம்ம அவுங்களுக்கு நல்லது செய்யணுன்ற மாரி தா சொல்றாங்க
ஓகே
நாதா நாட முடிஞ்சி நீ கெட்டது நெனச்சேன்னா கேட்டது நெனைப்பே நீ நல்லது நெனச்ச நா நல்லது நினைப்பே நீ நல்லதே நினைச்சாலு நா கேட்டதுதா நினைப்பே அந்த மாரி மூணு விதமா இருக்கிறே
கண்டிப்பா அதனால ஒண்ணு பண்ண முடியாது ஆ
யாரு யாரு என்ன பண்ணாலு விட்டு குடுத்து போகணு பேசணு போகணுன்றாங்க சேரி பைய தானே திட்னா ஏ அங்க போய் கோச்சின்னு வருதுக அம்மா நா எதுக்கு போறாங்க அம்மா நீங்க இரு போறோ அந்த புள்ளைக்காக நம்ம வந்து இருப்போ இருக்கிறாங்க அவுங்க வேலையு அவுங்க பாத்துன்னு இருகுறாங்க
ஓகே ஓகே அ ஆ அவுங்க தனியா இருக்காங்களா எப்டி
சரிலப்பா
புரியல
அங்க வீடு இருக்கு தே சொந்த வீடு
அப்டியா ஓகே ஓகே என்ன ஊரு
ஒரு கல்யாண தப்ப எடுத்தது
ஓ
வாடக வீடு ஆ நாங்கள அந்த கூற வீடல தா கிடக்கணு
கூற வீடா
ம் அத அனா இன்னு கட்டல கட்ட போறாங்கன்னு சொல்லினுந்தாரு
க்கு ம் ம்
உ எங்க நாத்தனாறுக்கு வேற கொழந்த பெறந்துசு அதனால நாங்க இங்க வரசொல்லினு தா இருக்கறோ அதுவுமே வரமாட்றாங்க என பண்றது
யோ அவுங்க எந்த உங்க வீட்டுல தா இருந்தாங்களா
நீங்க இருங்க இருங்க எனக்கு பிரச்சன இல்ல வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்தாங்க
சேரி சேரி
அப்படியா நல்லாதா போயிடுச்சு அதுக்கப்றோ இவரு தனியா தா கிடந்தாரு இங்க எங்க மாமியார் திட்டினங்கன்னு சொல்லிட்டு அவரு அவுங்க கிளம்பி ஓ
ஓகே ஓ ஓ
அவுங்க வீட்டுகாரர் வீட்டுக்கு கிளம்பிடாங்க
வீட்டுக்கார வீட்டுக்கு போயிட்டாங்களா
ம் மாமனார் இருந்தாரு
புரில
எங்க மாமனார் வீடு எங்க அப்பா இவுங்க தாத்தா வீட அங்க இருக்கு தெருல ஒன்னு சொந்தமா இருக்குது
செரி செரி
அது ஒங்க பங்காளிங்க எல்லா பத்ரோ இன்னு இதுப்பன்னல பிரிக்கல அப்டியே இருக்குது
ஓ ஓ
அவுங்க வீட்டு்ல இந்த பெரியவங்க இருக்குரவங்க இருக்கிற ஆயாவோ சித்தப்பா அப்றோ அவுங்க அத்த
ஓ அங்க இருக்காங்களா
வர்றதா சொல்லுணுக்றாரு வர மாட்றாங்க
ஓகே ஓகே ஏ
என்ன நா போணு வேலைக்கு அது மார்க்கெட் பக்கத் இல்ல இல்ல எ மாமியார் தா
ஓகே ஓகே யாரு உங்க வீட்டுக்காரர் சொல்றாரா
இங்க வந்து இருங்கனு சொல்றாரு அப்போ வருவாருன்
ம்
பாத்துனு அங்கயே இருக்குறாங்க அதுதா இவரு கேக்றாரு சர்ச்சிக்கி போய் இவுங்க என்ன படிக்குறாங்க என்ன பாத்துக்கறாங்க என்ன செய்றாங்க அதுல என்ன சொல்லிக்ராங்க எல்லா ஒத்துமையா இருக்கணு அ அ
அதா படிக்கிறது வேற செய்றது வேறையா இருக்கு
பில்லப்போ எனக்கு யாருமே இல்ல ஹாஸ்பிட்டல்ல நா மட் தனியா கெடக்குறே ஆஸ்பிட்டல்ல ஒத்தரு கூட வந்து எட்டிப்பாக்கலயே பெரிய மாமியார்தா வந்தாங்களே
ஓகே ஓகே
ஆம்மா ஏ எங்க மாமியார் கூட வர்ல சந்தோஷப்படல ஏ பெரிய மாமியார் சந்தோஷப்பட்றாங்க எனக்கு பொண்ணு பொறந்துச்சி அவுங்கதா வந்து என் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டல்ல நடி டிஸ்சார்ஜ் ஆவுர வரைக்குமே எங்க கூடவே இருந்தாங்க
ம்
அப்ப பாத்துக்கோங்க எ மேல எவ்ளோ பாசோ வச்சுக்குராங்கனு
புரியுது புரியுது
இதுவரைக்கு மாமியார் கூட இருந்தது இல்ல எனக் கூட இல்ல போல இப்ப ஆனா பொண்ணு கொழந்த பொறக்குது ஆ
அப்ப உங்க மாமியார்லா வந்துருந்தாங்க
ஆஹா வர்ல வளைகாப்புக்கு வர்ல லில்லி மேம் எல்லா வந்துட்டு போனாங்க அவுங்கதா இங்க பக்கத்துலே இருக்கறாங்க எனக்கு எதோ அவுங்க இருக்கவே நா தப்பிச்
ஓகே ஓகே ம் ம் ஓகே ஒகே
பண்ணுது
ம்
அ உன் ஃப்ரென்டு வராங்கனு சொன்னில சின்ன வயசுலேர்ந்து ஏ ஃப்ரென்டு சொல்லல
ஆமா ஆமா
அவ இல்லனா அவளு இல்லனா என் கத அவ்ளதா
ஏ அது பாத்துக்குமா வந்து
ஆமா நேர்ல ஹாஸ்பிட்டல் வந்தாங்க
ம் ஹாஸ்பிட்டல் போல அது வருமா
ம்
ம் ம் நீ எங்க ஸ்டார்டிங்லேந்தே முட்டய பக்கோ தா பாத்துட்டு இருந்தியா
ஆமா ஆ ஹா இங்கதா அட்சயா நம்ம வீட்டாண்டதா பாத்தே நகராட்சி ஹாஸ்பிட்டல்ல
ஓகே ஓகே
அ ஆ அந்த ஹாஸ்பிட்டல வந்து செக் பண்ணிங்கோ
ம், ம்
அப்றந்தா நானு வலி வந்து ச்சின்னு சொல்லிட்டு சேரி இங்கதா போலான்ட்டு நர்ஸ்க்கு ஃபோன் அடிச்சே நர்ஸ் ஃபோனே எடுக்கல, சேரின்ட்டு நானு முடிமாங்கு நேரா போயிட்டே ஆட்டோ வச்சுக்கினு
ஓகே ஓகே ம், ம், ம் அப்ப யாரு உங்க ஹஸ்பண்ட் வந்தாரா கூட
ம், அவரு எங்க மூத்தாரு, ம், வேற ஒருத்தரு
ஓ எல்லாரு வந்தாங்ளா
ஆமா எல்லாரு இழுத்துனு போயிட்ட அப்றோ அவங்கல்லா லேடீஸ்க்கு அட்மிஷன் போட்
ஓகே
ஜென்ஸ் அலோட் கடையாது இல்ல
ம் ஆமா
அப்றோ இது போறதுக்கு
நீ போ, உ உள்ள இருக்கலாமா கூட
என்ன
கொழந்த பொறந்ததுக்கு அப்றோ கூட இருப்பாங்ளா அது ஒருத்தவங்க கூட இருக்கலாமனு கேக்குறே உள்ள
இருக்னு ஒருத்தவங்தா இருக்கணு மத்தவங்கல்லா தொரத்திருவாங்க
ம்
ஒரே ஒருத்தவங்கதா இருக்கணு, அம்மா இல்ல மாமியாரு வேற யாருன்னா
ஓகே ஓகே ஒருத்த லேடிஸ், ம், ம்
நம்மளுக்கு இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலுனா உ பண கட்டுறோன்றதுனால அவங்க எல்லாரயு உள்ள வுடுவாங்க
கண்டிப்பா இல்லல்ல நான்லா கொழந்த பொறத்துருக்க அப்றோ உள்ள அல்லா யாரு அலோட் கெடையாது விசிட்டர்ஸ் அவர் பாத்துட்டு போயிடுவாங்க எனக்கு பிளட் ஏத்தும்போது மட்டும்தா எங்க மாமியார் கூட இருந்தாங்க அதுவு கொழந்தைய பாத் துக்கணு அப்டின்ற துக்காக கூட இருந்தாங்க மத்தபடி உள்ளல்லா அலோட் கெடையாது நம்பதா கொழந்தய பாத்துக்ணு எல்லா பண்ணிக்கணு போணு
ஆமா ஆமா
ம் ஆமா ஆமா நா சாத்விக்குக்குல்லா மூணா நாள் வந்துட்டே விஷாத்துக்குதா எனக்கு ரத்த இல்லன்னு சொல்ட்டு அஞ்சு நாள் புடிச்சு வச்சுக்கினாங்க
ன்னா
ரத்த ஏத்துற ரத்த ஏத்துறன்னு வீட்டுக்கே அனுப்
இதுவுமே எனக்கு பிளட் வந்து லீக் ஆயினே இருந்துது பாரு டியூப்ல
புரியல
ப்ளீடிங் நிக்கவே இல்ல எனக்குதா
சரி சரி
அவ பெறந்து அப்டியே போயினே இருந்துதா பிளீடிங்கு ஒரு வாந்தி மா ஒரு மாரி அ வாந்தி எடு த்ன்னு லூஸ் மோஷன் போயின்னு கந்தா
அப்புடியா ஓ ஓகே ஓகே
அ டாக்டர் சொல்லிட்டாங்கல இதுக் ஒன்னு இல்ல இது செண்ட்டு நா சொல்ல போய்
ஓகே ஓகே அது சில பேருக்கு அப்டி ஆகுமோ
ம்
அது ஒரு சில பேருக்கு அப்டி ஆகுமோனு
அத ஏதோ மாத்ர மாதிரி ஒன்னு வச்சாங்க
ஓகே ஓகே
ஆ அது வச்சதுகப்புறோ தா ஏதோ ஆயிடுச்சு
சோ நெஸ் கால் பேசலா
ம்